ம்
ம் சொல்லுங்க தோழி எப்பிடி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே தோழி உங்க வீட்ல எல்லாரும நலமா
ஆ எல்லாரும் நலம் உங்க வீட்ல எல்லாரும் நலமா
எல்லாரு நலம் தோழி சாப்ட்டாச்ச தோழி
ஆ சாப்ட்டாச்சு காலைலந்து இன்னிக்கெல்லா உங்குளுக்கு எப்டி போச்சு நாள் இன்னிக்கு எப்டி இருந்துச்சு
ம் காலந்து ஏந்து வெரன வ் வேலதா தோழி வேறென்ன இருக்கு ஏந்த ஒன்னே பாப் பாக்கு இன்னிக்கி கிளாஸ்கு அனுப்ணோ ஸ்கூல்ல கிளாஸ் இருக்கு பாப்பாக்கு அவன இல்லத் ஆ இல்ல தோழி உங்கள்க் வந்து எக்ஸ்டரா க்ளாஸஸ் அவங்க எக்ஸ்ட்ரா இதுல சேந்திருக்காங்க னால அவங்களுக்கு முதல்ல இருந்தே க்ளாஸஸ் இருக்கு ரெண்டு வீக்ஸா க்ளாஸஸ் போறாங்க ஆமா காலையில அதனால அ அவங்க க்ளாஸ்க்கு அவங்கள எ எழுப்பிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு போக வைக்கறதுக்கு வரைக்கு எனக்கு பட்றது பாடுருக்கே ரொம்ப பெருசா இருக்கு தோழி அதுவே ஆமா தோழி அவங்கள அம்ச்சு போய் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா வீட்டு வேல சின்ன சின்ன பண்றே அம்மா வீட்ல இருக்கே இன்னிக் கி அதுனால அவ்வளவா வேல இல்ல அம்மாவே சமச்சிட்டாங்க
அது சமையல் வரையு நம்மளுக்கு பெரிய வேல அது ஒ த்தவங்க செஞ்சு கொடுத்தா நமக் அது பெரிய சந்தோஷம் தா நம்மளுக்கு உங்களுக்கு பரவால பக்கத்திலயே இருக்காங்க நம்மளுக்குல்லா ரொம்ப தூரம் போணுனா ட்ரெயின் புடிச்சு போணும் உங்களுக்கு பரவால்லயே ஆ ஆமா இங்க இல்ல தூரம்
முதல்ல கொஞ்சம் தூரமா இருந்தாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ரு தூரம் அப்படி இருந்தாங்க இப்போ பரவால்ல தோழி ஒரு ரெண்டு மூணு சந்து தூரலதா இருக்காங்க ஆனா அடிக்கடி வரது இல்ல நா வந்தா ஒ ரெண்டு நாள் இருந்துட்டு இப்படிதா போவே
சேரி சரி பரவால்லயே சேரி சேரி எனக்கு பாத்தீன்னா எரநூறு கிலோமீட்டரு எரநூறு கிலோமீட்டரு தூரத்துல இருக் க்காங்க எனக்கு
அப்படியா தோழி பெரும் பாடா இருக்கு தோழி அப்போ போறதே ரொம்ப கஷ்டமாயிடுமே தோழி
எப்பயாச்சு ஒருக்க லீவ்ல போனா தா உண்டு எனக்
அப்படியா தோழி ஆ தூரம் இருந்தா எப்பவும் போ ரொம்ப என்ன சொல்றது ஒரு எப்பாவது ஹாலிடேஸ் வந்தா மட்டும்தா
ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் இப்போ ப்ப நடுல ஒருக்க ஒரு த்ரீ டே ஸ் மட்டும் போயிட்டு வந்தே ஏன்னா இப்போ அண்ணனுக்கு மேரேஜ் ஆனனால பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலா நம்ம போனா இருக்
ஆமா தோழி இப்போ அப் மொதல்ல வேற இருக்க இப்போ கல்யாண ஆய்ட்டு மதனி வந்திருப்பாங்க அதல்லா இருக்கு கொஞ்ச இருக்கிறதுக்கு நம்மளுக்கே கொஞ்ச சங்கோச்சமா இருக்கு
ஆ ஆமா ஆமா ஏன்னா அவங்களுக்கு ம்
இருந்தா வீட்டுல ரெண்டு நும் மூண் ரூம் இருந்தா நம்மளுக்கு சவ்ரிய இருக்கு அதுலலா இல்லன்னா கொஞ்சோ இதாருக்கு சங்கோச்சமா இருக்கு எதுக்கு அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாரி இருன்னு சொல்லி நம்மளே போக மாட்டோ அதிகமா
ஆமா ஆமா அமனா இப்ப அம்மா இருக்காங்க அப்பா கெடையாது அம்மாக்க அதனால அவ அவங்க இருக்கிற வரைக்கு கூட நம்ம
ஆமா தோழி ஆமா தோழி அம்மா அப்பா இருந்த வரைக்கு நம்ம போலா அதுக்கப்புறமா போறது ரொம்போ கஷ்டமாயிடு நம்மளுக்கு போறதுக்கே இஸ் டமா போயிடு தோழி உங்க நம்மளுக்கு யாரு வேற வரவேற்பு குடுப் ப்பாங்களோ வா வான்னு சொல்லி நம்மள யாரு கூப்ட்டுட்டே இருப்பாங்க அவங்களே இல்ல ன்னா அங்க போறதுக்கே நமக்கு இஷ்டஇருக்காது மேபி ஆ எங்க அண்ண தம்பி ரொம்ப அ என்ன சொல்றது எல்லாத்தலயையு கூப்ட்டுட்டே இருக்கிற ஆள் இருந்தா அப்போ நாம போயிட்டேருப்போ அவங்களே கொஞ்ச தூரமா இருக்கிற மாரி ஃபீல் ஆனா நம்மளே
ம் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கே ஸ் எனக்கு ரெண்டு பசங் க ரொம்ப சேட்ட மு முப்பது நாள் எப்டியோ கழிச்சுட்டே நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன்றனாலே நா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு அவங்கள அமுச்சு வச்சுட்டு உக்காந்து ஒரு டீ குடிக்கிற சுகமே பெரிய சுகந்தா எனக்கு அமுச்சு வச்சுட்டு ஒரு குட்டி அதுக்கப்புற ஆனா என்ன இருக்கு நா எப்பவுமே மத்தியான லஞ்ச் பாத்தீங்கன்னா சூட தா கொண்டு போய் குடுப்பே அதனால இன்னைக்கு நைட்டே யோச்சு வச் சுக்கணு நாளைக்கு லன் ச என்ன செய்யணு அவ என்ன எடுத்துட்டு போனு அப்படின்ட காலலே டிபன் செஞ்சு சாப்ட்டு போறோ ஆமா ஒரு ரெண்டு மூணு தெருவு தள்ளிதா நடந்தே போலா
அப்படியா தோழி சரி சரி இல்லைன்னா எல்லாரு காலையிலயே இப்ப இருக்கிற சூழல்ல எல்லாரு வந்து காலல்லதா கட்டுறாங்க ரொம்ப கம்மி பேரு தா இப்போ ஒங்களுக்கு லென்சலா போய் குடுத்துரு குடுக்குறது
ம் செர் நம்ளுக்கு அது வாக்கீங்ன்னா நா வீ ட்லியே தா இருக்கே எங்க்யு நா வெளிய போறதே இல்ல எல்லாமே வீட்லா தா வீட்ட விட்டு நவுறதே இல்ல வீட விட்டா ஸ்கூல ந நானுமே இப்ப அந்த மாரி ஸ்கூல் உட்ட வீடு அவ்ளோதா அப்புறோ மதர்ஷா டியூஷன் இது மட் டுந்தா வேற எங்க்யு நா போறதே கெடையாது அதா வீட்டுக்குள்ளியே இருக்கற்துக்கு நம்ளுக்கு ச்ச் ஆமா எக்சஸிங் வீட்லியே இருக்குறோ சாப்ட்டு சாப் ட்டு வீட்ல இருக்கற்து நம்ம நடந்தா ஒடம்புக்குமே
ஆமாப்ப ஆமா தோழி நம்பளுக்கு பயிற்சி ஆகன மாதிரி இருக்கு நம் இப்ப இல்லன்னா வீட்லே உக்காந்து உக்காந்து உக்காந்து கொஞ்சோ சாப்படுக்கே ம் அ ரொம்போ ஒடம்பு ஏறிட்டே போது தோழி
ஆமா ஆமா. என்னவோ ஈஸியா ஏறிடுது எறங்கற்துதா ரொம்போ கஸ்டோ ஈஸியா ஏறிடுது எல்லாமே ஆமா
கு ஏறுதுன் தெரில எதோ நம்ம வேலய செய்யாம உக்காந்துட்டே இருக்கிற மாத்ரி எங்களுக்கு
அதாவ் நல்லா தின்னு தின்னு ஏற்னா பரவால்ல நம்ம சாப்றதே இல்ல ஆனா அதனால தா அத னாலே மெயினா ஏற மாரி இருக்
அது மு மொதல் காரணமே வந்து நம்ப ரொம்ப நேர விட் டு வேற சாப்புறதுனால தோழி அது இந்த எட கூடுல்லலே ஆகுது நம்ம பசங்க அ கணவர் அப்டின் சொல்லி எல்லாரயு கவ்ன்ச்சி கவ்ன்ச்சி நம்மள விட் டிடுறோ
ஆமா ஆமா அதே
சாப்ட்டா போது அவுங்க சாப்ட்டா எங்க வயிறு நெரம்பிடூ அந்த மாரி மைண் செட்க்கு போய்டோல்ல நம்ம டைம் விட்டு டைம் சாப்புடுறோ அதனால வந்து வெய்ட்டு வந்து ரொம்ப கேஸ் ஃபாமி எ ஃப் ஃப் காஸ் ஃபாம் ஆயி வயிறுல வெய்ட்டு ஏறிட்டே போய்டுது தோழி
மெய்னா நைட்ல எப்போமே வந்து பாத்தீங்னா லைட்டா தா சாப்புவோ நெறைய ஃபுட்டூ சாப்ல அதுவு ஏழு மணிக்குள்ள நம்ம சாப் ட்டுட்டோனா கூட வெய்ட்டு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகு ஆனா தண்ணி அதிகமா குடிக்கணுமா நானு ட்ரை பண்றே தண்ணி என்னால அடைக் க்கவே முடில
இப்போ வெயில் காலத்துக் நல்லா குடிக்கிலாமே தோழி
குடிச்சே இருந்தாலுமே கொஞ்சோ ஒரு மாரி ரொம்பவு ஏத்த முடில ஒரு ஆனா சாப்பாடெல்லா கூட ரொம்பவே கம்மி பண்ணிட்டே ஏன்னா வெயிட் இருந்தா ரொம்பவே கஷ்
ஆமா தோழி நானு இப்போ தா ஒரு ஒரு மூண் மூண் மூணு மாசத்துக்கு மேல முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப ஒ ரு என்ன சொல்றது இருக்குற சின்ன கொழந்தைகளுக்கே நம்ம அவுங்க கூட ஒரு ஓட முடியல அவுங்க இருக்குற ஸ்பீடுக்கு அவுங்களுக்கு ஊட்றதுக்கே நம்மளுக் அவ்ளோ என்ன சொல்றது ச த்து வேணு ஒடம்புல அப்போதா நம்மள ஊட்டவே முடியு எனக்கு ஒதோ மூச்சு ச்சு வாங்குன மாரி ஃபீல் பண்ணே நா அதனாலே நா ஒரு ரெண்டு மாசோ ரொம்ப என்ன சொல்றது சக்கர சாப்டாம இனிப்பு உணவுங்கள்லா சா ப்டாம ரொம்ப பாத்து பாத்து ஒரு டயட்டா இருந்தே சிஸ்டர் ரெண்டு மாசோ ரொம் ப ஸ்ட்ரிக்ட்டா அது ஃபாலோ பண்ணி கொஞ்சோ பரவால்ல ஒரு ஆறு கிலோ கம்மி பண்ணே தோழி அது பெரிய பெரிய என்ன சொல்றது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது
உண்மைல இனிப்பு எடுக்காம இருந்தாக்கா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுதா
தோழி இப்போ நடக்குது தோழியா இனிப்பு மட்டூனு இல்ல தோழி நம்ம அது தகுந்த மாரி என்ன சொல்றது சத்தான உணவு ஆமா சத்தான உணவு ஆமா போ ப்ரோட்டீனு ஆமா தோழி அது அயன் சத்தோட உணவுகள் எல்லா மே அதுல சேர்த்திட்டு என்ன சொல்றது
இரும்பு சத்து அது எல்லாமே ரைஸ் கம்மி பண்ணிட்டு காய் கறி அதெல்லா தா கொஞ்சோ அதிகமா எடுத்துக்குணு அப்டி முட்ட அந்த மாரி சிக்கனு அந்த மாரிலா தா சாப்பணு அப்டின்றாங்க
அத ஃபாலோ பண்னே தோழி ரெண்டு மாச பண்னே ஃபல் தோழி அதுக்கப்புறமா பண்ண முடி ல கொஞ்ச இப்பவு அவ்ளோ அது என்ன சொல்றது ரெண்டு மாச இருந்த ஸ்ட்ரிக்ட்டு டயட்டுல உங்களுக்கு என்ன சொல்ரது அதே பழக்க ஆய் டு இப்போ வந்து டீல சு சர்க்கர இல்லனாமே குடிச்சிருவே நா
எனக்கு அந்த எதுனாலு மத்தது கூட இனிப்பு இல்லாம எடுத்துக்கிடுவே டீ மட்டு குடீக்கலனா கொஞ்ச ஒரு மாறி தல வலிக் க்க மாறிருக்கு சாய்ந்ரோ ஆனா ஒரு டீ மட்டு குடிச்சிரனு போல இருக்கு
ஆமா தோழி அது டீம் அ பழக்கோ இருந்தா அது கண்ட்ரோல் பண்ண முடியல தல ஒற்ற தலவலி வந்துருது தோலி எனக்கு நானு டீ வேண்டா பாலாவது குடிச்சிரலா வேற ஏதாவது பண்ணலான் சொல்லி அது மட் முடியேமுடில்ல தோழி ஒரு நாள் கால்ல டீ குடிக்கலனா அது வந்து அந்த நாள் ஃபுல்லா தலவலி வந்துடுது தோழி டீ குடிச்சது அப்பறமா தா அது என்ன சொல்றது ஒரு தலைக்கே ஒரு பாரம் கொறஞ்ச மாதிரி இருக்குது
ஏன்னா இப்ப ஏதனா ஒரு டென்ஷன இல்ல எதனா கூட ஒரு டீ குடிச்சு அது கொஞ்சம் ஒரு மாரி மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆன மாரி இருக்குல அது குடிச்சுட்டு கூட நறைய நம்மளோட தாட் அதுல கொண்டு போய் வச்சிட்டாதா அத கொஞ்ச கம்மி பண்றது கொஞ்ச கஷ்டமா இருக்கு
அது நம்பள ரொம்ப பழக்கம் பண்ணிட்டோ நம்ப ஒடம்புக்கு
ம் நா அந்த வந்து ஒரு வாரம் கம்மி பண்ணிட்டு குடிக்கலனா கூட அதுக்கப்பறம் ஒரு தடவ குடிக்கலாமே இல்ல கொஞ்சோண்டு குடிக்கலாமே அப்டின்னு ஆச அப்ப இல்லாட்டி மத்தவங்கள பாத்து துகூட நமக்கு ஆச
ஆமா தோழி ஆமா தோழி சரியா சொன்னீங்க தோழி நீங்க இப் நம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டாலு நம்ப அத ரொம்ப பாத்துட்டாலு எங்கேயாவது வெளியில போ போனா என்ன சொல்றது ஒரு உற்றார் உறவினர் வீட் டுக் போனாலே அங்க வந் து டீ குடிங்கனு சொல்லி டீ குடிக்கிறது ஒரு சம்பிர்தாயமா பண்ணிட்டாங்க இப்போ டீ குடிக்காலனா வந்து அ எதுவு நம்ம வேணுண்ட்டு பண்ண மாதிரி ஆயிடுது இப்போ வேணாம்னு சொல்ல முடியல ந நம்மளால டீ இல்ல நா குடிக்கறது இல்லனு சொல்லி கேட்க மாட்டாங் ஒரு தரவ குடி
கொஞ்ச குடிங்களே கொஞ்ச குடிங்களே பாதி குடிங்கன்னு வேற போட்டு வற்ப்புறுத்திட்றாங்க நம்மள போட்டு அதனாலயே நம்மளுக்கு அதுக்கப்பறம் வீட்டுக்கு வந்து மறுடியு இன்னொருக்க போட்டு குடிக்கலாமேனு
ஆமா நா விட்ட பழக்கத்த அப்டியே புடிச்சிட்றது திரும்பவு ம் இப்ப இருக்கிற பழக்கோ அந்த டீ பழக்கோ ரொம்ப கெட் கெட்டதா இருக்குது ஒடம்புக்கு
ஆனா அது கெடுதிதா ஆனா அளவுக்கு இருந்தா பரவால்ல அளவுக் கு மீறி அது தொடரக்கூடாது காலில சாயங்காலம் ஓகே அதுக்கு மேல நடுவுல ரெண்டு மூணு தடவல்லாம் குடிக்கவே கூடாது யானா வெளிய வேல செய்யரவங்க அதிகமா பச சினால சில பேரு டீயே தாமா குடிச்சுட்டே வாழ்றாங்களே வேலையில அவங்களுக்கு நம்ம டென்ஷன்னு பசினால எல்லாருமே டீ தான் அதிக அவங்களால நம்ம தப்பு சொல்லவே முடியாது சாப்பாடு கஷ்டம் யானா வீட்டுல எடுத்துட்டு வர முடியாது அவங்களா டீ பிஸ்கெட்டு இந்த மாதிரி குடிச்சுதா வேலைய ஆரம்
ஆமா தோழி ஆமா சில பேரு மதி ய உணவே சாப்டாம இந்த டீயும் பண்ணு வாங்கி அது சாப்ட்டுட்டு வீட்டுக்கு வந்துதா சா சாப்புறாங்க சில ஆண்கள்லா ரொம்ப பாக்க முடியு அது உங்கள ஸ் சொல்லது ரொம்ப சென்னை விட்டு வெளியில போனா அது பாக்க முடியு இங்க மேபி அது இருக்காதுன் எனக் கிரணா ஊர் சைட்லல்லா வெளில கெளம்பானா அவங்களுக்கு அவ்லவா ஹோட்டல்ஸ் கெடையாது வெளில அவங்கல்லா அதா பட் அவங்க ஊட்டு வீட்டு உணவே துணி அவங்க சாப்ட்டு அவங்களுக்கு பழக்கமாய்ருக்கு அவங்கெல்லா அப்டிதா பண்றாங்க எனக்கு தெரிஞ்சே டீயும் பண்ணே க்ஸ் சாப்ட்டு அவங்க வயிற நெறப்பிறாங்க வீட்டுக்கு போன தா சாப்பாடுன சொல்லி அவங்க பிக்ஸ் பண்ணி வச் வச்சிருவாங்க அதனாலயு நம்மளுக்கு ஒடம்புக்கு கெடுதல ஆகுது தோழி
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
சரி தல நம் மீண்டு பேசலாம் நம் கொடுத்திருக்க நேடம் முஞ்ச தோழி
முடிஞ்சிருச்சு நன்றி வணக்கம்
இது